ஹலோ
ஹலோ வணக்கங்க
வணக்கம்ம்பா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கன்பா என்னா பண்ணீட் இருக்கீங்கோ நாங்க எங்க வீட்ல வந்து ம் நா சமையல் அப்டே பாத்துட் ஏ எங் வீட்ல வந்து ஒரு இது பெட்டு அப்பறோம் தாமின் இது நாய்
ஆஹ்
டுஇயர்ஸ் ஆகுது இப்போ அதுக்கு குளிக்க வச்சு ரெடி பண்னிட்டு இருக்கோம் அது எங்களுக்கு ஒரு ஹாப்பி அது இருக்கிறதுனால நல்லா டைம் போகும் நம்ம சொல்றதெல்லா கேக்கு கொஞ்சம் ஓரளவுக் கு நாங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம்
பரவால்லிங்களே
உம்
என்னென்ன சாப்பாடு போடுறீங்க அதுக்கு
நாங்க வந்து பெட்டுக்கான ஃபுட்ஸ் வரும்ப்பா அந்த கடையில அது வாங்கிட்டு வந்து அந்த மாரி மாரி போடுவோ இல்ல வீட்டுல சாதம் வச்சுட்டு சிக்கன் அதுக்கிட்ட தனியா இது பண்ணிட்டு வேக வச்சு போடுவோ ஆஹ் இந்த மாதி நீங்க நீ நீங்க கூட ஏதாச்சு ஒண்ணு பெ ட்ஸ் வச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு
இல்ல இருக்குங்க எங்க வீட்டுல மூணு பூன இருக்கு பர்ஷன் கேட்டன்னு வளத்துட்டு இருக்கே ஆமாங்க
நல்ல விஷயங்க நல்ல விஷயம்
அதுக்கு டோரா புஜ்ஜி
உம்
ஆஹ்ம்
ம்
அப்புறோ இன்னொரு குட்டி தாங்க அதுக்கு பேர் என்னமோ வச்சிருக்காங்க ஞாபகல்ல இப்பதா பாப்பா வச்சிட்டு இருக்கா
ஓ டோரா புஜின் வச்சிருக்கீங்களா ஓ சூப்பருங்கோ
ம் செம்பா செம்பான்னு இன்னொரு பேருங்க
சிம்பவா இருக்கு செம்பவா சிம்பாவா ஆஹ் சிம்பா சிம்பா
உம் அதுதாங்க மூணாவது குட்டி நான் அ அதுல ஒரு பூன எனக்கு அஞ்சு குட்டி போட்டுடுச்சு அதுல ஒரு குட்டி எறந்து போய் மீதி நாலு குட் டி இருந்ததுங்க மூணு கொடுத்துட்டோ இன்னு ஒரு குட் டி மட்டு எங்க கிட்ட இருக்கு அதுவு கொடுக்குற ஐடியால தா இரு க்குறோ
உம் உம்
இப்ப திருப்பியு எங்க டோரா கன்சீவா இருக்குங்க இன்னொரு டுவெண்டி டேஸ்ல குட்டி போட் ட்ரு
கங்ராஸ்ங்க நல்ல விஷ்யொ எங்களுக்கு ஒரு குட்டி தரீங்களா ஆனா
ஆ தரோங்க வேணுணா சொல்லுங்க தரோ கண்டிப்பா தரோ
ம் ஃப்ரீயா குடுக்கணு
குடுக்க குடுக்குறோங்க கண்டிப்பா நீங்க வளக்குறதாந்தா கண்டிப்பா குடுக்குறோங்க எங்க பேரு வெச்சு கூட வளர் ல்ல
உங்க பேரயே வச்சிர்ட்டுமா நல்ல விஷ்யமா இது கூட நல்லா இருக்கே
எங்க பேரையே வெச்சு கூட வளங்க அப்பதா கடைசி வரைக்கு எங்க ஞாபகார்த்த ருக்கு நீங்க எங்க பேரு வெச்சு கூப்ட்டீங்கன்னா
அப்போ எங்க நாய் கூடுத்தா நீ எங்க பேர வெச்சு கூப்ட்டுருவீங்கோ
ஆமாங்க புரியுதுங்களா நீங்களு குட்டி போட்டோங்கன்னா ஒண்ணு குடுத்துட்டீங்கன்னா நாங்களு உங்க பேர வெச்சு கூப்பிடுவோங்க
இல்லீங்க வேண்டா நீங்களே எங்க பேர வெக்கிணுனு அவசியமில்ல இல்லேங்க வேண்டா அவ்ளோ நன்றி எல் இல்ல வேண்டாங்க
இல்லீங்க நாங்க என்னைக்குமே நன்றி மறக்க மாட்
அதுக்காக இது ரொம்ப ஒவ ப்ரா போதுங்கோ ம் அப்புற எ ஃப்ரெண்டு ஒரு டாக் வாங்கிருக் க்காங்கோ ரொம்ப நல்லா இருக்கு ஆ இந்த சிட்சுனு சொல்லுவாங்க இல்ல அந்த கேட்டகிரில வாங்கிருக்காங்கோ
ஆமாங்க
ட்டியா இருக்குதுங்கோ வளரவே வளராதா ரொம்போ எல்லா ரொம்ப நல்லா இருக்கு எங்க போனாலு அத எடுத்துட்டு போலா ஆமா
ம்
போறதா இருந்தாலு அதே கையோடுவே எடுத்துட்டு போலா எந்த ஒரு கஷ்டமு கெடையாது இதெல்லா வந்து எங்ளுதெல்லா வந்து நல்லா டூ இயர்ஸ் தா பட் நல்லா ஆனா பெருசாயிடுச்சுங்க அது மெயின்டென் பண்ண முடியில எங்குமே எங்களால கூட்டிட் போக முடியல எங்கயாச்சு ஆசையா இருக்கு அத் அதுவு ஆசப்படு கூட்டிட் போலான்டுனு ஆனா வந்து இது கொ ரொம்ப வளந்துட்டதுனால எங்களுக்கு அது கொஞ்சொ கஷ்டமா இருக்கு இவுங்ளுது வந்து இந்த பூன சைஸ்லதாங்க இருக்கு அவ்ள ஆமா வளராதா அவங்க எங்க போனாலு ஈஸியா இத வந்துட் கேரி பண்றாங்க ஆனா ஃபுட் எல்லாம் ரொம்போ அதுக்கு சென்சிட்டிவ்ங்கோ ரொம்ப பாத்து பாத்து குடுக்கணு ஆமா
எங்க பூனை குட்டிக்கு கூட நாங்க அப்டிதாங்க குடுக்கணு ஆமாங்க கடையில வாங்குற புஃட்டு வெறு சிக்கனூ வெதி எதுமே இது பண்ணோ உங்க நாய்க்கு வேக்சின் போட்டீங்களா
ஆமாங்க கண்டிப்பா அது டேட் பாத்து பாத்து புக்கு ஃபாலோ பண்ணிட்டு போடுறோன்க
ஆஹ் கண்டிப்பா போடுங்க நல்ல விஷயம் ஆஹ்
ஆமா அந்த புக்கு டேட்டுக்கு அந்த டேட்டுக்கு மெசாம மெய்ட்டுருவோ அப்பப்ப வேக்சினு எல்லாமே பாத்து பண்ணுங்கோ ரிப்போட் வேறன்னா ட்ரிப்பு போயிருந்தாலு வெளிய விட் டு ட்ரிப் போயிருந்தோ அது கொஞ் கொஞ்சோ இன்னுஸ் செட் ஆக மாட்டிங்குதுங்கோ ஏனா வெளியில பை ந்துச்சு என்னானு தெரில அதனால வந்து வல்லிங்கோ டல்லா இருக்கு ஒரு மாதிரி
உங்கக் கொஞ்சோ கோவமா இருக்கு உங்க மேல எப்பயுமே பெட்ஸ்
அது ஆமா அது ஃபீல் ஆயிடுச்சு போல அது நம்மள விட்டுட்டு எங்கயோப் போயிட்டாங்களோன்ட்டுனு ஒரு மாதிரி யமீறி யாவே யார் வந்தாலு எகுருமோ அது சோ கொல்லைக்கு போவு ரொம்ப இது பண்ணு இப்போ அப்டியே ஸை லன்டா படுத்தே இருக்கு வாய்ஸும் வர்ல ஒன்னு வர்ல அ இப்பதா இப்ப இப்பதா நைட்ல இருந்துதா கொஞ்சோ தே வந்து விளையாட வச்சு பசங்களா ரொம்ப இது பண்ணி அதை கொஞ்ச கொஞ்சமா இது பண்ணிங் இருக்காங்கோ இப்போ ரெண்டு நாள சுத் த மோசமா இருந்ததுங்கோ
ஓ எங்க வீட்லயு எங்க பூனையும் அப்டிதா இருக் நானு சிக்கன் கிரேவி தாங்க செய்யலான்னு இருக்கே அது தேங்கா பால் சாததுக்கு ரெடி பண்ணி இப்பதா வாங்கி ட்டு வந்து குடுத்தாங்க
உம் என்னது ஸ்டார்டே ஆகலைங்க
நானு ஸ்டார்ட் பண்ணலேங்க இனிமேல் தா ஸ்டார்ட் பண்ணனு எல்லாமே அப்டி அப்டியே இருக்கு செரி பூனைக்கு ஈரல் வாங்கிட்டு வந்துருக்காங்க அது வெச்சிக் குடுக்கணு நீங்களும் அந்த மாரி ஈரல் குடுத்து பாருங்க நல்லதானு
குடுக்குறாங்க குடுக்குறோ ஈரல்லல் லா குடுக்குறோங்கோ நாங்கோ நான்வெஜ் தாங்க மோஸ்ட் ஆப் என்னுடைய என்னுடைய டாக் வந்து மோஸ்ட் டா நான்வெஜ் தாங்க விரும்பி சாப்பிடுது நெறையா வெஜ் ரொம்ப கம்மிதா அதனால முடிஞ்ச வரைக்கு தெனமு ஃபுட்ல நான்வெஜ் ஆட் பண்ணிதா தரோ
உம் நானும் என் மூணு குட்டிகள்ல்லா வேக்சின் எல்லா போட்டுட்டதா வச்சிருக்கே இன்னொரு குட்டி பூனைக்கு மட்டுதா இன்னொரு வேக்சின் போடல
உம் சில பேர் தயிர் சாதமே வந்து ஃபாலோ பண்ணுங்கோன்றாங்கோ தயிர் சாதம் வந்து எங்க பூன வந்து சாப் ட மாட்டேன்து
ம் பூனையா
என்னுடைய நாய் வந்து தயிர் சாதம் வந்து சாப்பிட மாட்டேந்து அத்தா பூனைக்கு அப்டி போடுறீங்களா அப்டின்னு கேட்டே
இல்லைங்க நான் பூனைக்கெல்லாம் தயிர் சாதம் சாதமே போடுறதுல்ல தயிரு பாலு அதெல்லா எதுவுமே வைக்கறதில்ல வெறும் நான்வெஜ் மட்டு தா கறி ஆஹ் சிக்கன் மெய்ன் சிக்கன் ஈரல் அப்றோ அந்த கோழியோட காலு இருக்கு இல்லயா அ து நல்லா வச்சு எலும்ப எடுத்துட் டு எலும்பு இல்லாம ஆனா எங்க பூன மீன் மட்டு அந்த அளவுக் சாப்ட மாட்டேன்து அத விட்டா கடையில இருக்குற கிரேவி விக்கிறாங்க இல்லயா
ம்
கிரேவி அது போடுவோ அது வாங்கி போடுவோ அதுலே ட்ரீட் எல்லா விக்கிறாங்க அது குடுப்போம் அதுவும் இப்ப கொஞ்ச நாளா நாங்களும் வெளிய விட்டுட்டு ஒரு நாளா கொஞ்சோ டல்லாவே இருக்கு ஒரு குட்டி மட்டும் ஜாலியா விளயாடிட்டு இருக்கு
ம் ம் பரவால்ங்க
போனோ நீங்களும் கூட்டிட்டு போய் பாருங்க வெளிய எங்கனா
ஏங்க அது தாங்க முடியுமா ஆனா தெனமு இந்த வாக்கிங் அந்த மாரி லா கூட்டிட் போறோமே தவர ஆ அந்த மாரி வெளியே வந்து டூரு மாதிரியெல்லா அதுக்கு ஆச தா ரொம்ப வெளியே சுத்துதுன்னா சைலண்டா நல்லா ஜாலியா வரு ஆனா வந்து அப்டியேதா கூட்டிட் போமாட்டாங்க
நீங்க தனியா ஒரு பெட்டு மட்டு கார்ல உக்கார வச்சு கூட்டிட்டு போற மாரி பெல்ட் போட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க பார்க் இருக்கும் இல்லைங்ளா மலைல பார்க் கல்லா இருக் அதாவது தனியா கூட நீங்க எங்யாது யாரு இல்லாத எடத்துல கூட்டிட்டு போயிட்டு அத கொஞ்ச நேரோ வச்சிடுங்க விட்ருங்க கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கட்டு நம்ப கூடவே தா இருக் கு எங்யும் போகாது நாங்க ஒரு முற கூட்டிட்டு போனோ அது மாரி ஏலேகிரி மலைக் கி கூட்டிட்டு போயி ரெண்டு பூன குட்டிங்க இருந்ததப்போ அது ரெண்டுத்தியும் கூட்டிட்டு போயிட்டு வ உக்கார வச்சோம் ஆனா ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சோ பயந்துட்டு இருந்தது எல்லாரும் வந்து அத தூக்கி பாத்து ஆசையா கொஞ்சிட்டு இருந்தாங்க அத் து கொஞ்சம் பயந்துடுச்சு ஆனா நம்ப கூட்டிட்டு போய் அது மாரி பழகணும் அனிமல்சு வீட்டுக்குள்ளயேவும் வெச்சுட்ருக்க கூடாது கொஞ்சம் வெளிய காத்தோட் ட்டமா விட்டுட்டு
ம் ஆ கண்டிப்பாங்க செய்யிற அது தா
என்னது அதிகமா வீட்டுக்குள்ள மட்டுந்தா இருக்கு
ஆ ஆ எங்கள்து வெளிய தாங்க ரொம்ப கேக்குதுங்க ஆசப்பட்துங்கோ யாராச்சி இவ வண்டி எட்ட கூட இவரு போதுங்கோ ஓடி போயி ஒக்காந்துருது வெளிய் போணுன்னா அவ்ளோ ஒரி ட்ரஸ்டு பா அதுல வாக்கிங்குனா ஃபஸ்ட்ல குதிக்கு அப்டியே வாக்கிங் கூட்னு போறியா டைம் ஆயிட்டா போதுங்க சொல்ல ஆரமிச்சிரு வாக்கிங் கூட்னு போங்க வாக்கிங் அராச்சு கொளிச்சி அது காட்டு அதுக்கு அதுதா அப்போ கூட்டின் போணுன்னு அர்த்தோ ஆனா வெளிய போயிட்டா உள்ள வரது ரொம்போ கஸ்ட்டோ நல்ல ஜாலியா வெளிய சுத்திட்டே இருக்கு
ம்
அ அ நீங்கலா கீங்களா கூட்டி போறதுன்டா ரெண்டு வாட்டி அப்டியே இல்லனா இன்னு சில டைம் ரொம்ப ராவ்டி பண்ணா மூணு வாட்டி கூட்டிட் போறோ
ஓ
ம்
நாங்க சுத்தமா வாக்கிங் அல்லா இல்ல எங்ளுக்கு டாக்ட்ரு சொல்லிரு வாங்காது போயிட்டு தரையில கால் வச்சாலே வெளியே ஏதாவ்து இன்ஃபெக்ஷன் ஆகு பூனைங்களுக்கு அதிகமா
ம் ஹு அதுனால
ம் அதுனால வாக்கிங் கூட்டிட்டு போனாலும் சும்மா நீங்க வெளிய எங்கனாப் கூட்டிட்டு போயிட்டு இருந்தா கூட காலெல்லா நீங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க
ஓ அப்புடியாங்கோ அது நா செய்யிறதில்ல ஆமா ரெட்டிஷ் ஆவுது எங்க நாய் கூட கால் வருது ரெட்டிஷாயிரு து அது வந்து இன்பெக்ஷன்னு சொல்றாங்கோ
ஆ நீங்க வெளியே போயிட்டு வரப்போம் போது இப்ப தெரு நாய்லெருந்து எல்லாமே இருக்கும் இல்லையா அதுக்கு ஏதாவது நோய் இருந்தாலும் இவங்களுக்கு பரவிடும் அதனால நீங்க தாராளமா நாயிக் தின்ன போம்போது இது வேணா கூட ஈரம் அதிகமா படக்கூடாது நாங்க வைப்பர்ல அதுல தொடச்சிட்லா
ம்
நீங்க நாய்ன்றதுனால என்ன பண்லா தாராளமா கால களுவி வெச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்லா
ஆ ஹா
அது எப்ப வாக்கிங் வெளிய போயிட்டு வந்தாலுமே நீங்க அத பண்ணுங்க ஏன்னா ரோட்ல ரொம்ப கலீச்சா இருக்கு அங்க அங்க எச்ச து ப்பி வெச்சிர்ப்பாங்க
ஆமாங்கோ அதுதான் உண்ம
வேற நாய்க்கு இருக் க்கற நோயி அத மெறிக்கு ஆஹ் நறைய டிசிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு
ம் ம் ம் அது பசங்க ல்லா வேற கொஞ்சிராங்க வேற அப்றொ அதுக்கு வந்து பசங்களுக்கு அதெல்லா வேற பாக்ணு நாம்ளும்
ஆமா அது நம்புளுக்கு இப்ப தெரியாது பின்னாடி போக போக போக ஏதாவது ஒரு அலர்ஜி ஆகு எனக்கு அந்த மாரிதான் ஆச்சு ஃபஸ்ட்டு ஆனா இந்த பூனையோட கீரல் மட்டுந்தா குட்டிக்கு நம்ப வேக்சின் போடாம வெச்சிருப்போ ல்லையா அப்ப அந்த பூன குட்டி மேல ஏறி விளாடும் போது செய்யும்போது கொஞ்சொ கொஞ்சொ ஒடம்புல நெகம் பட்டு கீரள் விழ்ந்திருது அந்த நெகத்துல ஆஹ் கொஞ்சொ எனக்கு இட்ச்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு அங்க அங்க ப்புறோ இப்போ சரியா போச்சுங்க அது அந்த மேல ஏறாம கீராம இருக்கும் போது ஓரளவு பதுவா நார்மல் ஆயிடுச்சு
ஐயோ நான் கூட ஸ்டாட்டிங்கு இது நாய் கடிச்சு வந்து இன்ஜெக்ஷன் எல்லா கூட போட்டங்கோ ஸ்டாட்டிங்ல ஏன்னா இதுக்கு வேக்சின் போடாமந்தல்ல குட்டில
ஆமாங்க
அப்ப வந்து அந்த மாரி போட்ற மாரி தாங்க ஆயிடுச்சி அதனால வந்து ரொம்ப உஷாரா ஹாண்ட்ல் பண்ணுவன் பாத்து இது பண்ணும் போது எ ப்ரச்சன இல்லன்றாங்கோ இருந்தாலு டீ டி அது இது செரிங்கோ ஆஹ் செரி எனக் கொஞ்சொ வேல இருக்குங்கோ நீங்கோ கால் பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க என் கால் எட்த்து பேசுனதுக்கு
ம் செரிங்க
ம் செரிங்க வெக்கட்டா
ஆஹ் ஓகேங்க நன்றி பாய்